ஏண்டா மாப்ளே எப்டி இருக்க?
ஏய் நல்லா இருக்க ம ச்சா நீ எப்டி இருக்க?
நல்லா இருக்கறே.
ஆ என்னா பண்ருக்க?
ஆ என்ன சும்மாதாண்டா உக்காந்துருக்கே.
எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா.
ஆமாண்டா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா. இப்பெல்லா ஃபோன்தா பாத்துட்ருக்காங்க எல்லாருமே.
போய் வெளையாடறதல்லா கொறைஞ்சிடுச்சில்ல?
சரியா சொன்னடா.
உனக்கு அந்த பள்ளிக்கூடோ போனது எல்லா ஞாபகோ இருக்காடா?
ஏ ரொம்ப நல்லா ஞாபகோ இருக்குடா.
ஆ ஆ எந்த விஷயோல்லா அதிகமா உனக்கு ஞாபகோ இருக்கு சொல்லு.
நம்ம பசங்களோட சேந்து வ் விளையான்டதெல்லா எனக்கு ரொம்ப புடிச்சு இழுக்குது அப்டியே மனசுக்குள்ள.
எனக்கு அதாண்டா ரொம்ப புடிச்சிருந்துச்சி.
மத்தியானோ வந்தாலே நம்மளுக்கெல்லா சந்தோஷந்தா என்னலே
ஆமா மதியோல்லா எல்லாரு சேந்து சாப்டுவோம்ல.
ம் சிலதல்லா சாப்பாட்ட வந்து மாத்தி மாத்தி சாப்ட்டுப்போ.
உண்மதா உண்மதா.
ம் ஆனா சார்ல்லா இருக்காங்கல்ல அவுங்கல்லா கொஞ்சோ ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க அப்பெல்லா.
ஆனா நம்ம நல்லதுக்குதா சொல்லுவாங்கல்ல.
ம் அதுவு சரிதா.
உனக்கு புடிச்ச படோ எதுடா? சரி உனக்கு புடிச்ச பாடோ எது? பாடம் பாடோ எது?
பாடன்னா தமிழ்தா. உனக்கு?
எனக்கு வந்து அறிவியல்தாண்டா புடிக்கு.
யேன்?
ஏன்னா புதுசா நெறைய விஷயோ அதுலதா தெரிஞ்சுக்கலா.
அப்டியா? கணிதம் புடிக்குமாடா?
ஆ கணிதங்கறது கொஞ்சோ கஷ்டந்தா.
எனக்கு அப்பிடிதா.
ஆ உனக்கு புடிச்ச விளையாட்டுனா எதுறா?
எனக்கு கிரிக்கெட்ரா உனக்கு?
ஆ எனக்கு கிரிக்கெட்டு புடிக்குண்டா.
ம் பேட்டிங் புடிக்குமா ஃபே பவுலிங் புடிக்குமா?
ஆ எனக்கு பேட்டிங்தா.
ஆ ஆ எனக்கு ரெண்டுமே புடிக்கு.
எனக்கு பௌலிங்கு புடிக்கு.
ம்
கிரிக்கெட் பாத்தா நேரம் போறதே தெரியாதுல
ஆ உண்மதா உனக்கு
ஆ ரொம்ப புடிக்கு மச்சா.
ஆ இந்த மலைப்பகுதியா இல்ல கடற்கரை ஓரமா அந்த சைடுல புடிக்குமா?
எனக்கு வந்து இந்த மலை எல்லா இருக்குல்ல மலை எல்லா பாக்கணு மலை பகுதி அது பாக்க சூப்பராவே இருக் கு அதுதா புடிக்கு.
யேன்?
ஆ ஏன்னா அந்த அங்க போறப்ப அந்த காத்தல்ல ரொம்ப கூலிங்கா இருக்கு.
ஆ ஆ ஆ எனக்கு அந்த கடற்கர ஓரந்தா எனக்கு ரொம்ப புடிக்கு.
ஆ ஆ சாயந்தர நேர த்துல உக்காந்து அந்த அலைய பாக்குறது நல்லா இருக்கும்ல?
ம் ஆமா.
செரி உனக்கு என்னா சாப்பாடு புடிக்கு?
எனக்கு பிரியாணி ரொம்ப புடிக்குண்டா. உனக்கு என்னா புடிக்கு?
ஏய் எனக்கும் பிரியாணி ரொம்ப புடிக்குண்டா.
பாடு புடிக்குமா இல்ல கட சாப்பாடு புடிக்குமா?
அ வீட்டு சாப்பாடு புடிக்கும் கட சாப்பாடு புடிக்கு. ஆனா அம்மா சமையல் மாதிரி ஆமா ஆமா ஆமா அது உண்மதா.
ஆமா
உனக்கு சமையல் தெரியுமா? கொஞ்ச கொஞ்ச தெரியுண்டா.
ம் ம் என்னென்ன செய்வ?
ஆ என்னா டீ ஆம்லெட்டு் ஆம்லெட்டு் போடுவே. சாப்பாடு சோறு இது பண்ணுவே.
சூப்பர்றா. நெறையா விஷயோ தெரிஞ்சு வெச்சிருக்கற. எனக்கு டீ மட்டுந்தா போட தெரியு.
செரி செரி மழ பிடிக்குமா?
ம் ரொம் ரொம்ப புடிக்குண்டா உனக்கு புடிக்குமா?
ஆ மழ நேரத்துல என்னா செய்வோ மழ செஞ்சா
டீ குடிப்போ
நானு அதுதா.
ம் பஜ்ஜி இருந்தா இன்னு நல்லா இருக்கு அதுல அந்த டயத்துல.
ஆமா ஆமா.
ம் உனக்கு மரங்கள்லா புடிக்குமாடா?
ஆ புடிக்கு மச்சா புடிக்கு.
எந்த மரம் புடிக்கு?
எனக்கு என்ன எனக்கு அந்த பன மரோ ரொம்ப புடிக்கு.
யேன்?
ஏன்னா பன மரந்தா அது முழுசாவுமே நம்மளுக்கு பயன் குடுக்குதுல்ல அதனாலதா.
ஆமா அதுவு உண்மதா.
ஆ நம்ம ஊர்ல நெறைய பன மரோ இருந்த்ச்சு.
ம் இப்ப கொறைஞ்சிருச்சுல்ல?
ஆமா மச்சா.
ம் எல்லா சுற்றுசூழல பாதுகாக்கணும் போல.
கண்டிப்பா கண்டிப்பா.
ம் மரோ எல்லா நடனுன்னன்டா.
ஆமா மச்சா மரோ நட்டாதா தண்ணீர சேமிக்க முடியு.
ம் பிளாஸ்டிக் எல்லா வந்து பிளாஸ்ட் பிளாஸ்டிக் எல்லா கொறைக்கணு நம்ப யூஸ் பண்றத.
ஆமா ஆ பிளாஸ்டிக்க ஃபர்ஸ்ட்டு கொறைச்சுதா மச்சா ஆவனு.
ம் செரி உனக்கு எந்த விலங்கு ரொம்ப புடிக்கு?
எனக்கு என்ன அந்த நாய்க்குட்டிதா ரொம்ப புடிக்கு.
ஓ நாயி ரொம்ப விசுவாசமான உள்ளதுல?
ஆமா ஆமா.
பூன பிடிக்குமா?
ஆ பூன குட்டியு புடிக்கு.
ம் ம் வீட்ல செல்ல பிராணி வளக்கறது ரொம்ப மகிழ்ச்சி தரும் போல உனக்கு? சொல்லும் போதே உனக்கு புன்னகையோடதா இருக்க.
ஆமா ஆமா அது உண்மதா.
ம் சேரி உனக்கு புடிச்ச பழோ என்ன?
எனக்கு வந்து இந்த மாம்பழோ ரொம்ப புடிக்கு.
உம் கோட காலத்துல மாம்பழோ சூப்பரா இருக்கும்ல?
ஆமா ஆமா.
எனக்கு மாம்பழோ ரொம்ப புடிக்குன்டா. சரி உனக்கு அதிகம் பிடித்த நேரோ எது?
எனக்கு என்ன அந்த அதிகாலைதா காலைல காலை அந்த காலை நேரந்தா ரொம்ப புடிக்கு.
ம் யேன்?
ஏன்னா காலை நேரந்தா ரொம்ப அமைதியாவு இருக்கு.
ம் ம் எனக்கு மால நேரோ ரொம்ப புடிக்கு.
ஓ மாலை நேரோ மாலை அந்த சூரிய அஸ்தமனத்த பாக்க நல்லா இருக்கும்ல?
ம் ஆமா.
ம் சரி சரி எதிர்காலத்துல உனக்கு ஆசன்னா என்ன இருக்கு?
நல்லா வாழ்க்க வாழனுண்டா அது மட்டுந்தா
அ குடும்ப சந்தோஷமா இருக்கணு அந்த மாதிரிதான
ம் உடல்நலோ ரொம்ப முக்கியம்ல
ம் அவ நிம்மதியா அத விட முக்கியோ
செரியா சொன்ன
அ நண்பர்கல்லா எப்போ தொடர்பு கொள்லா இருக்கணு ம்ச் எப்போ தொடர்புலயே இருக்கணு
நண்பர்கலுமா ஆமா எப்பும் தொடர்புள்ள இருந்தாதா நம்மளுக்கு கொஞ்சோ சந்தோஷமா இருக்கு
நம்ம ஒரு நல்ல மனிதனா வாழ்னுன்டா மச்சா
ம் பிறருக்கு உதவுனு எல்லாருக்கு
அது பெரிய விஷ்யோம்ல
ம் ஆமா ரொம்ப பெரிய விஷயந்தா
ம்
நீ உனக்கு வாக்கிங் போறதுல்லா புடிக்குமா என்னிய பேஸ் தெரிது புரியாது தெரியல அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கோ நம்ம பாட்டுக்கு
ஆமா ஆமா
ம் நீ வாக்கிங் எல்லா போவியா
ஆ வாக்கிங்ல்லா போனே காலையில அதா அதிகாலையில எந்திரக்க ரொம்போ புடிக்குன்னு சொல்லிருந்தாங்களா
ம் ம்
வாக்கீங் போவ ரொம்ப புடிக்
அலோ மச்சா கேக்குதா மச்சான் கட்டாய் கட்டாய் கேக்குது
ஏ எனக்கு கேக்குதுடா
ஆ அலோ இப்ப அ இப்ப இப்ப கேக்குது இப்ப கேக்குது
ஆ நீ வாக்கிங்ல்லா போறதுனால ஒடம்பு வந்து ஹெல்தியா இருக்கும்ல உனக்கு
ஆமா ஆமா அந்த அதிகாலையில எந்திரிச்சாலே ஒடம்பு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வரு புத்துணர்ச்சியா ஒரு அமைதியான எடோம் ம்ச் அது ஒரு அந்த பீலிங்கே ஒரு தனியா ஒர் ஒரு ஒரு மாதிரி ஒரு சுதந்துர காத்து மேரி ஒரு சுவாசமா இருக்கு ம்ச் அந்த காத்து ஒரு
ஆமா மூ மூண் மூணு மணிக்கு எந்துருச்சு வாக்கிங் போன்னா இன்னு நா நல்லா இருக்கு ஏன்னா கால ஒரு ஏழு மணிக்குல்லா போனேனா அந்த வண்டி வாகனல்லாமே புழுதி கழப்பிட்டு அந்த கா ட்டு வந்து ஒரு மாதிரி ஆக்கிவிட்டுரு மூணு மணிக்கு போனா ஃப்ரெஸ்ஷா இருக்கும் அப்டியே ஏனாக்கா அத ட்ரை பண்ணிப்பாரு மூணு மணிக்கு
ஆ பாப் மூணு மணிக்குதா எனக்கு நல்லா தூக்கொ வரு ஆ வாக்கிங் போறதுன்னா அந்த ஆறு மணிக்கு எந்துருச்சி
எனக்கு ஒரு நாள் மூண் மணிக்கி எந்திரிச்சி ட்ரை பண்ணி பாரே
பாப்போ மூணு மணிதான எந்தி ர்ச்சு பாப்போ
நீ சொல்றதுலே பாத்தாலே நீ எந்திரிக்க மாட்டன் தெரியிது போல
ஆமா ஆமா மூணு மணிக்கு எந்திரச்சு நா என்ன பண்ண போறே அப்ப நா தூங்குறதே மூணு மணிக்குதா
ம் ஆ அப்ப மூணு மணிக்கு எந்திர்ச்சு வாக்கிங் போ வேண்டிதானெ
தூங்கும்போது தூக்கத்துல நடக்குற வியாதினு சொல்லுவாங்கள அது இருந்தா நல்லாருக்கும் போலியே மூணு மணி என்னா நாலு மணி என்னா சும்மா தூக்கத்துலயே நம்ம நடந்துடு போம்ல அதுவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொறையும்ல
ஆமா ஆமா ஆனா தூக்கத்துலயே நடக்குறது வந்து நல்லதுக்கு இல்ல அனா ஒடம்புல எதோ ஒரு கெட்டது இருக்குனு அரத்தம்
ஆனா பாரெ எல்லாருக்கு எல்லாருக்கு ஒவ்வொரு மாரி ஒரு ஒரு இது இருக்கு பாத்தியா செல பேர் வந்து தூங்கும்மோ து எந்திச்சு நடக்குறாங்க செல பேரு தூக்கத்துல கொறட்ட வுட்றாங்க சல பேரு தூ க்கத்துல வந்து ட்டு ரொம்ப அதா கொறட் டங்க ரொம் ப அதிகமாவுர்றாங்க செல பேரு வந்துட்டு தூக்கத்துலே பேசுறாங்க என்னா பேசுறாங்க எது பேசுறாங்க சொல்ட்டு அவுங்களுக்கு புரிய மாட்டேங்கிது நம்பளுக்கும் புரிய மாட்டிங்கிது ஆ‌ செரி எ ன்னடா காலைல அவுங்கள எழுப்பி கே க்லான்னு சொல்ட்டு கேட்டு பாத்தா நா பேசுனனா ப்ப பேசுன அதல்லா நா பேசுலயே அப்புன்னு சொல்ட்டு அவுங்க பாட்டுக்கு அவுங்க வேலய பாத்துட்டு போறாங்க அடப்பாவி நம்ப பாட்டுக்கு செவுண்டு தூங்கிருக்லாம் போலயே நானே இருந்தா நா எப்பிடி சொல்ல முடியு ஆஹ
அ யாரோ ஒருத்தவ்ங்க ஓன்ட்ட சொல்லிருப்பாங்கள
எதுவா இருந்தாலு அந்த ஒரு இதுல நடக்குதுல அது ஒரு நல்லா இருக்குல்ல அ அது நாம அந்த தூக்கத்துல வந்துட்டு அந்த பேய் வந்து அம்மூறா மரியு ஒரு ஃபீலிங் வருதுன்றாங்க ஒனக்குலா அப்டி நடந்துருக்குதா என க்லா நடந்துருக்குன் நெனக்கிறே
எனக்லா எதுவ்மே நடக்கல
ம் ம் ம்
ம்
ஆ அதுனால தூ ங்கும்போது அந்த வர கனவுலா இருக்கு பத் தியா
ம் அது பகல் கனவு பழிக்கும்பாங்களாம்ல உண்மயா?
அது சொல்றாங்க இன்ன வரைக்கு அப்டி எது பழுச்சா மாரி தெரியில
ம்
ப்பட்ட கனவு காண்றனே ஆனா எதும் பழுச்ச மாரியே
நீங்க அம்பானி ஆவுனுன் நெனச்சா எப்டி நடக்கு
உங்களுக்கு எதுவு அந்த மாரி தோன்றிருக்குதா?
எனக்கு கனவு வந்துருக்கு
ம்
அதுவு நடந்து இருக்கு
ம்
ம்
உங்களுக்கு கனவுலனா ஆமா நம்ப பேசுனா பேசிக்கிட்டே போலாம் போலயே இதுல்லா பத்தாது போலயே
ஆமா பாத்தா டைம் போறதே தெர்ல சல்லுன்னு பேசிட்டோ
ஆமா ஆமா
தேட்டி பே சிரப்பான நாள கொஞ்சோ டாபிக் எடுத்து பேசுவோ ஆமா ஆமா ஆமா
மறக்க முடியாத நினைவுகள் மேம்
ம்